ஹலோ
ஆ ஹலோ சார்
ஹலோ
ஹலோ ஆ குட் மார்னிங் சார் குட் மார்னிங்
சொல்லுங்க என்ன வேணு
சார் இன்ப சுற்றுலா டூர் எப்பங் சார் சர்
ஆமங்க ஆமங்க சொல்லுங்க
ஓகே சார் ஓகே சார் ஒன் ஒன்னுல்ல சார் இப்ப அதா லீவு ஆ ஆகஸ்ட்ல எனக்கு லீவு பத்து நாள் மெடிக்கல் லீவ் போட்ருக்கே அதா எங்கேயாச்சு ட்ரிப்பு போயிட்டு வரலான்னு முடிவு பண்ருக்கேங்க சார் அதா நீங்க நல்லா ஆர்கனைஸ் நீங்க நல்லா ஆர்கனைஸ் பண்ணுவீங்க நீங்க நல்லா அதா எல்லா எல்லாத்தையு பாத்து வைப்பீங்க சேத்து வைப்பீங்க கூட்டி வைப்பீங்கன்னு எல்லா சொன்னாங்க சார் சே அதுதா நீங்க நல்லா பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு கால் பண்ணே
சேரிங்க சேரிங்க அதாதுங்க இப்ப நம்ம கிட்ட வந்து டூ நைன் டபுள் ஜீரோ அப்டின்னு ஒரு பேக்கேஜ் ஒண்ணு இருக்கு
ஓகேங்க சார் சூழ்நிலைல அவ்ளோதானா என்ன சார் ரொம்ப கம்மியா சொல்றீங்களே இதுல
சீப்பு நம்ம கிட்ட பயங்கர சீப்பு
டூ ஒயிட்
நீங்க இந்த டிவி ஆட பாத்துட்டு கால் பண்றிப் பீங்கன்னு நெனைக்கிறே
ஆமா சார் ஆமா சார் இந்த லோக்கல் டிவில வந்து சேவ ஆஹ் ஆமா ஆமா வின் டிவி் ஆஹ் ஆமா சார் அத பா்த்தவாங்க உங்க ஆடு கீழே போயிட்டு இருந்துச்சு சார்
ஆமாங்க ஆமாங்க நம்ப நம்ப வந்து எங்க நான் ஹ்ஹனி அஐயோ என்ன ட்ரிப்பு என்ன பேரு சொன்னீங்க இன்பச் சுற்றுலா ஆஹ் இன்ப சுற்றுலா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் லொகேஷன் பாாரத்துக்கிட்டீங்கன்னா வந்து இங்க இருக்கு பக்கத்துல இ நம்ம வந்து எங்க அ அந்த ஊருக்குெல்லா ட்ரிப்பு போகணும்னு வைங்களே டு நைன் டபள் ஜிரோ ஒரு பேக்கேஜ் ஒண்னு நீங்க வந்து இந்த ஊர்ல வந்து இறங்கிட்டு ந்திங்கன்னா மட்டு போது
ஆஹ்
உங்கள பிக்கப் பண்றதுக்கு நம்ப கார் ஆஹ் ஒன்னு வந்துரு எத்தன பேர் வரீங்களோ அதுக்கேத்த மாரி காரோ வேனோ ஏதோ அரேஞ்ச் பண்ணி நம்ம பிகப் பண்ணிட்டு வந்து நம்ம ரூம்ல ஸ்டே பண்ண வச்சிடலாம் இப்ப எத்த எத்தன பேர் வரீங்க மட்டும் சொல்லுங்க
சார் சார் இங்க என்னன்னா இந்த பசங்கள கூட்டுக்கிட்டு இந்த பேமிலிய கல்யாணம் ஆவல அதனால பேமிலி இல்ல, இல்ல அதா கேளுங்க கல்யாணமே ஆவல பசங்களு இருங்க கேளுங்க. பேம்லி வேணா அப்பா அம்மா இருந்தா நம்மளுக்கு ஒயஃப் வந்த குடுத்துருகாங்க அவங்கத நா வயசானவங்க. பசங்கன்னா எனக்கு என்ன. குழந்தைகள் அல்ல. கூட சுத்துவானோ. இப்பவுங்க அந்த பசங்க பிரண்ஸ்சு.
ஒ பிரெ பிரெஞ்சு நண்பர்களா தோழர்களா சரி அப்டி சொல்லுங்க பசங்க என்னய்மே இன்னு கல்யாண ஆகி. ச்ச சின்ன வயசா இருக்குது வாய்ஸ்சு கேட்கு போது, என்ன அதுக்குள்ளாரு கல்யாண ஆயிடுச்சா அப்படின்னு பாத்த
ஆஹ் ஒகே நா அதுக்குத தினமு இது பண்றோ ஆஹ் ஆஹ் அ சாதக பண் சாதகமா ஏதோ ஒ பண்றேன் சார் இந்த கழுத்தளவு தண்ணீர் சனாதன அழி அத பத்தி பேச. ப்ரோ தண்ணியில் நின்னுக்கிட்டு.
தானஸ் ஸ்தானோ ஸ்னானோ.
ஸானம் ஒன்னு இக்க அது யாரு.
ஸ்நானம் பண்றேலா.
ஸ்நானம் பண்றேல் இல்ல அப்படிய ஏதாவ ஒன்னு அதா பண்றேன் அதனாலதா வாய்ஸ் அப்படி இருக்கு. ஓகேயங்கள அது. அது அதா பண்றா இந்த இவுகள கூட சுத். ட்டு இருக்கற கூட்டு அலைஞ்சா டென்ஷன் ஆகுது சம்பமந்த இல்லாதத்துக்கு சரி அன்ன போய் ஏதோ காதுல தேடி பாத்து நம்ப சொந்தக்கார் சத்தம் போட்டிருக்கானுங்க ஆளுக்குள்ள என்ன முடிவு பண்டே கிளீனா எடுத்துட்டு போய்டன் ஓகேங்களா
என்னங்க சோழ டிருப்பா
அ வாழாயில் வாழ்க்கை வாழவே சோ அப்டின்னே பாட்ட போட்டுகிட் பே ஆமா
சூப்பருங்க தனியா வந்தீங்கன்னு வைங்கள இங்க இன்னொரு பேக்கேஜுக்கான டீடைல்லு இருக்குது
ஆஹ் அத அத சொல்லுங்க அத சொல்லுங்க உங்கள புரிஞ்சுருக்குன் நெனைக்கற நானு
புரிஞ்சிருச்சி புரிஞ்சிருச்சி நீங்க தனியான சொல்லும் போதே எனக்கு புரிஞ்சிருச்சி நீங்க அப்டினா வந்து உங்க வாழ்க்கைய மற ந்து உங்க இன்பத்தை துறந்து
இன்பத்த இன்பத்த துறக்க கூடாது துன்பங்கள துன்பங்கள கடந்து இன்ப த்துல இன்பத்துல முழுகனு ஓகேங்களா ஏனா இன்பம் சுற்றுலா ஐயா நா பாத்த மத்த ஹாலிடேஸ் இல்ல எதேதோ போட் நா அதுக்கல்லா போல உங்களுக்கு பேரப் பாத்த உடனே கண்டுபுச்சிட்டே மொச புடிக்கிற நாய் மூஞ்சிய பார்த்தா கண்டுபிடி
இன் இன்ப சுற்றுலா என்பது வந்து பேரு மட்டு மட்டுஇல்ல நம்ம நம்மள நம்பி வரவங்களுக்கு இன்பத்து கொடுத்து துன் பத்தெல்லா விடுவித்து நா அனுப்புறது தாங்க இன்பத்து சுற்றுலா அதுக்குதாங்க டூர் சென்டர் ஆரம்பிச்சிருக்கு இது வந்து நம வந்து ஒரு இதுக் க்காக அல்ல அதாது பணத்துக்காக அதையு மீறி ஒரு சேவையாவே நம்ம பண்ணிட்டு இருக்கோனு வைங்களே அதுக்குன்னு காசு வாங்காத தலையில துண்ட வாங்கிட்டு துண்டத்த துண்ட போட்டு போறது இல்ல
மன நிறை நிறைவே
ஆமா ஆமா இப்ப இவ இத்தனை பேர் வந்து கஷ்டத்துல இருந்து வராங்க அவங்க திரும்ப போகும் போது எவ்வளவு சந்தோஷமா போறாங்கன்னு அவங்க முகத்த பாக்கும்போது அதுல எனக்கு ஒரு சந்தோஷம் பிறர்களின் சந்தோஷத்தில் தனது சந்தோஷத்தை கண்டு நான் ஒரு மனிதன் அவ்ளோதாங்க
ஓகே ஓகே ரொம்ப நல்லதுக்குங்க ஐயா ரொம்ப நல்லது வள்ளுவரோட வார்த்தைக்கு ஏத்தவாறு வாழ்ந்து
அவ்வளோ தாங்க அவ்வளோதா
கரெக்டா இருக்கு என்ன ஒண்ணு இப்ப என்னன்னா வந்து இங்க லோக்கல் போயிட்டங்கயா ஊட்டி கொடைக்கானல் மூணாறு கொச்சி ஹ என்ன கொல்ல கில்லோ அ திருச்சூர் எல்லாம் போயாச்சு அதனால நம்ம இந்தியா ஆமா இந்தியாவே வேண்டாம் ஓகேங்களா எனக்கு என்ன தோணுதுன்னா செலவணாலும் பரவால்ல இப்ப நீங்க வந்து வெளிநாடுலா சொல்றீங்கள
அதா பேங்காக் தாய்லாந் அந்த மாரி போறீங்களா
ஆ அதே தாங்கய்யா இப்ப சொல்ற கேளுங்க
அவ்ளோதா அதுக்கு ஒரு பேக்கேஜ் இருக்கு பார்ட்டி நைன் ட்ரிபிள் ஜீரோ
என்ன இது இவ்வளவு கம்மியா சொல்றீங்க
அதாங்க ஃபார்ட்டி நயன் ட்ரிபிள் ஜீரோங்க ட்ரிபள் ஜீரோ டபுள் ஜீரோ இல்ல ட்ரிபள் ஜீரோ
ஐயோ தெரியுதுங்க ஐம்பதாயிரம் வச்
ஆ அதேதான் ஃபார்ட்டி நைன் ட்ரிபிள் ஜீரோக்கு த்ரீ டூ டேஸு த்ரீ நைட்ஸ் ஸ்டே பேங்காக்ல உங்களுக்கு எங்கங்கலா பேங்காக் அ ப்ளஸ் வந்து தாய்லாண்டு நீங்க ஆட் பண் பன்றீங்கனா அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு அ ட்வெண்டி ட்ரிபிள் ஸீரோ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணப்போ
அப்டிங்ளா இல்லெங்க இப்போதக்கி இப்ப கையில ஃபிஃப்டி தௌசண்ட்ருக்கு ஃபிஃப்டி தௌஸன்கு எங்கங்க போ முடியுன் சொல்லுங்க இல்ல பேங்காக்குன்றீங்கல்ல இல்ல எ நா நா கேக்குற நாலெடொ அது எது போலான் சொல்லுங்க பேங்காக் கு தாய்லாந்து மால்தீவ்ஸு அப்டி இதெல்லா இல்லனா நம்ம அந்தமான் அதுக்கு வந்து பாஸ்போட் கூட தேவல்ல
நா பெஸ்ட்டா ஒன்னு சொல்ட்டுங்ளா இஸ்தான்புல்னு ஒரு கண்ட்ரி ஒண்ணுருக்கு
இஸ்தான்புல் ராஜகுமாரி முத்தத்த சூடுகிறம் ந அதான
அதா இஸ்தான்புல் வந்து செவன்டி நைன் ட்ரிபிள் ஜீரோவுக்கு நம்ப ஒரு பேக்கேஜ் ஒன்னு இருக்குது
ஐயா ஐயா இன்னொன்னு சொல்றே இஸ்தான்புல்லு இந்தியாவுலருந்து லெஃப்ட் சைடு போனீங்கனா ஃபுல்லா அந்த பாலைவன நாடுகள் ஓகேங்ளா நல்லாதாருக்கு ஆனா என்னனா அந்த இயற்கை எழில் கொஞ்சு காட்சிகள பாக்க முடியாது
அது அய்யய்யோ நீங்க வந்து நான் நா என்ன சொல்றனா நீங்க வந்து இஸ்தான் புல் வந்து நீங்க நா உங்ளுக்கு லொகேஷன்லா நா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வக்கிறே இஸ்தான்புல் லொகேஷனு நா வந்து இதுரைக்கு இஸ்தான்புல்கு வந்து நாலு டைம் போயிட்டு வந்துர்கே எனக்கு பஸ் டைம் போனப்பயே ரொம்ப ஆ ரொம்ப எனக் கு புடுச்ச ஒரு கண்ட்ரி இஸ்தான்புல் கண்ட்ரி ஆயிர்ச்சு அங்க உள்ள மக்களோட வந்து த ஒரு அணுகுமுறை அவுங்களுடைபாசம் எல்லாமே வந்து ரொம்ப வந்து மனசு உருகுற மா ரி இருக்குங்க யாருமே அங்க நம்ள வெளியாள் வந்துட்டாங்க அப்டின் பாக்கவே மாட்டாங்க
ஓ
வந்தாலே நம்மளுக் வந்து து வாங்க வாங்க என்ன வேணு ஒக்காருங்க அப்டின் நம்மளுக்கு டீ எடுத்துட்டு வந்து குடுப்பாங்க அங்க உள்ள மக்கள்லா அவ்ளோ வந்து ஒரு இதா இருப்பாங்க அனால வந்து இஸ்தான்புல் வந்து பிரஃபர் பண்றே நானு என்னோட ஒரு ஒபீனியன் வந்து இஸ்தான்புல் நீங்க அப்ப டி உங்களுக்கு வேணா நா வந்து நா நா செலக்ட் பண்ற கண்ட்ரி தா போனு இன்னிங்க ஒகே டன் ஒன்னு பிரச்சன இல்ல நம்ம அனுப்பலா அதுவு ஒன்னு பிரச்சன இல்ல என்னோட சைட்ல இருந்து நா இஸ்தான்புல் போனிங்கன்னாவ் கொஞ்ச நல்லா இருக்கு அப்டின்டு நா வந்து சொல்றே நீங்க சொல்லுங்க நீங்க வேற எந்த கண்ட்ரி போறீங்க
ஆஹ் அஹ் ஓகே எனக்கு வந்து அதா சொல்றேனே இந்த கடல் பகுதி கடல் சார்ந்த பகுதி தண்ணி ஏன்னா இஸ்தான்புல்ல வந்து லேன் அதாவது நிலத்தால சூழப்பட்ட நாடு ஓகேங்களா நம்மளுக்கு இந்த போ அது நம்மளுக்கு இந்த அட்வென்சர் தா புடிக்கு இந்த போட்ஸ்ஸு இந்த போர்டு வந்து ப்ளைட் பண்ணிட்டே போவாங்களே கடல்ல அது இந்த ஆழ்கடல் உள்ள மீன்புடிக்க பாப்பாங்களே திமிங்
ஸ்கியூபா டைவிங்கு
ஆஹ் அந்த டைவிங்கு அதா அதுக் கு கடல் மேல அந்த போட்டு போல வச்சு இந்த பைக்கு போட கடல் போட்டு
ஆமா ஆமா ஸ்பீட் போட்டு
அ ஸ்பீட்டு போட்டு பைக்கு போல சிங்கிளா ஆள் உக்காந்து போவாங்கள அதனால நமக்கு கொஞ்சொ அஹ் அத அது கேட்கறதீங்கயா அது நம்மளுக்கு கொஞ்சொ அந்த ஆர்வொ அதிகொ ஆனாலு அதுக்
அப்பற அந்த பேராசஷூட் மாரி வந்து வெச்சுக்குட்டு கிளைப் பண்ணுவாங்க பாருங்க
அததா சொல்ல வந்தே அதா தெரிதே ஏன்னா அங்க போய் பாத்தா
அது அது அது எல்லாமே வந்து இ நீங்க வந்து பேங்க் ஆக் போனீங்கன்னு வைங்களே உங்களுக் அ எல்லா அட்வெஞ்சர்ஸ் செமட்டு இதுவு இருக்கு நம்ம எல்லாமே வந்து வெறு ரூம் கு சாப்பாட்டுக்கு மட்டு இல்ல நீங்க இந்த மாரி அட்வெஞ்சர் பண்ணனுனா அதுக்கு ஏத்த மாரி அங்க நம் இப்ப எல்லாத்தையும் செட் பண்றோ நீங்க ஜஸ்ட் வந்து ஃபார்டி நைன் டபுள் ஜீரோ ஃபார்ட்டி நைன் ட்ரிள் ஸீரோ மட்டு நீங்க குடுத்திங்கன் வைங்களே உங்களுக்கு எல்லாத்தைமே நாங்க அரேஞ்ச் பண்ணி குடுத்துருவ ஆட் ஆன் பண்ட்ருவோ நம்ப
ஆ ஓகேங்க ஓகேங்க ஓகே பண்ணிக்
மத்தபடி அங்க போயிட்டு நீங்க வேற எதனா எக்ஸ்பென்ச நீங்க பாக்கணுனா
இல்ல இல்ல புரியுது ஓகே ஓகே இல்ல அதுல நம்ம பாத்துக்லா நம்ம பாத்துக்லா நீங்க நா என்ன பண்ணுனா என்ன பண்ணுனா நா அங்க போய்ட்டு எனக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லா வந்து சொல்லிடுவ நா காசு குடுத்துடுவ தனியா அத மட்டு கொஞ்ச அக்ஸஸ் மட்டு ஈ ஸியா பண்ணி குடுங்க அலையது போல இல்லாம அடே டக்கு டக்கு டக்கு டக்குன்னு சாப்பிடறதோ இல்ல குடிக்கிறதோ மற்றபடி எதுனாலு சீக்கிரமா கெடைக்கா போல பண்ணனு ஓகே
ம் ம் ஆ ரைட்டுங்க
ஓகேங்க ஐயா இப்ப இன்னொன்னு எங்கிட்ட பாஸ்போட் இல்ல ட்ரிப்பு அடுத்த மாசந்தா ஒரு மாசத்துல பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி வாங்கிர்லாமா வைசா வாங்
நீங்க எனக்கு ப்ரூஃப் மட்டு குடுங்க பாஸ்போர்ட்டே நம்ம அப்ளை பண்ணி குடுக்குறோ
ஓகே ஏனா ப அதா பத்து நாளு பாஞ்சு நாளுதா சொல்றாங்க வந்த ஒன்னே திருப்பி ஒரு ஒன் வீக்ல அ வீசா போட்டுக்லால டூரிஸ்ட் விசாதா டக்குனு கு
டூரி்ஸ்ட் விசானா வந்து சட்டுனு போட்டுருலா பேங்காக்லா ஒடனே கெடச்சிறோ
பேங்க் பேலன்ஸ காலி பண்ணுவோ ஒகேங்ளா
சூப்பருங்க சூப்பருங்க பேங்க் பேலன்ஸ் எல்லா காலி ஆவாதுங்க வெறு ஃபார்டி நைன் ட்ரிபிள் ஸிரோ தா
ஒடம்பு எக்ஸ்ரா வச்சுக்கோங்க என்னோட மெல் குடி செலவுக்கு ஓகேங்களா அப்படியே அங்க போய் ஆடுறோ ஓகே சாப்புடுறோ என்ஜாய் பண்றோ ஒகேங்க
நீங்க எக்ஸ்ட்ரா வேற எங்காச்சு அந்த மாரி எங்கோ போணுனா குட நீங்க சொன்னீங்கனா உங்களுக்கு நம் பா அ இது பண்ணி விட்ருலா அரேஞ்ச் பண்றோம் நம்ப
ஓகே அரேஞ்சு பண்ணிக்கலா ஓகே இப்ப என்னன்னா நா வந்து இப்ப நேரல வந்து உங்கள பாத்துட்டு போனா நா ஆபீஸ் போய் லீவ் சொல்டு வந்தறேன் ஒகேங்லா பத்து நாள் லீவ் அடுத்த மாசத்துல சொல்லிடுறே ஓகே நம்ம ந தூ படி போடுற நீங்க பாஸ்போர்ட்கான வேலய ஸ்டார்ட் பண்ணுக
செரிங்க செரிங்க ஓ கே ஓகேங்க ஓகே நன்றி நல்வரவு நல்வரவு ம்